ஆஹ் வணக்கங்க எப்படி இருக்கீங்க
ப்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லார்
உம் ஆஹ் சமைச்சட்டீங்களா ஒரு எட்டு மணிக்கு மே எட்டு மணிக்கு மேல வர நிறைய கூட்டுனுபோறதுக்கு
ஓ அம்மா வீட்டில இருக்கீங்களா சரி சரி சாப்பிட்டாச்சுங்களா
ச்சு
அதான் அந்த வாழ கொல கட் நிங்களா அது ன்னப்பா உப் வ்வளோ சீப்ருப்பா நல்ல நீளமா சீப்புட்டுருக்கு பரவாயில்லலைங்களே நல்ல மண்ணு வள நல்லா இருக்கு போலருக். க்குது
ஆ அதோட இந்த கிச்சன்ல கி கிச்சன்ல கழுவுறத தண்ணியெல்லா அதுக்கு தா அப்டியே போற மாரி பண்ட்டுக்கறாங்க அரிசி வெடிக்கறது கஞ்சி வடிக்கற தண்ணி எல்லாமே அப்டியே போது நல்லன் நல்லா அடி எல்லா வெயிட்டா இருக்குது மரொ
ஆ பரவால்ல நல்ல கொலா இல்ல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அது பாக்கும்போதே தெரியுது ஒரு சில ல்லா கீழே வாடிடும் கொஞ்சொ சுருங்கிட்டு இருக்கும் ஓ அத பாத்து. த்தனோ வந்து கொஞ்சொ அ அன் ஹெல்தியாக்கற மாரி இருக்கும். ஆனா இது நல்லா ஹெல்தியாகுதுப்பா சூப்பரா இருக். பரவால்ல
ம் இ நறைய க்கோல வந்து இந்த கல்யாண்த்துக். க்குப் ஆ முன்னாடி கட்றாங்கள்ல வ் வாழமரம் மா அது மாரி ஒரு ஆறு ஏழ் ஜோடி குடுத்துருக்கோம். அம்மா வாங்கிட் போய்ர்க்காங்க அ ஒரு ம்
ம்
அது ஒரே கன்னுதா வச்சாரு அப்பா அது அப்டியே பரவி பரவி பரவி க்கு ல்ல நறைய நறைய விட்ருச்சு ம் அதும் அப்ப அப்ப கொல வித்ததலே அவுர் து அஞ்சாயிரபா சம்பாச் வச்சிர்ப்பேன் சொல்வாங்க அம்மா
அப்டிங்களா பரவால்லப்பா நெஜமாவே சூப்பரா இருக் செம்ம பிஸ்னஸ் இதெல்லா வாழ நாலுன்றது எட் பத்தா மரம் எட்டுன்றது பத்தாம்ரம் வாழ மரம்ல்லா நம்மள வாழ வச்சுரும். ஆஹ் அது என்மோ உண்மை தான் தண்ணி மட்டும் தான் பாய்க்குவோம் அதுங்கன்னு தண்ணி சிறப்பு எல்லாம் எதுவும் மே மாட் டோம் ஆனா அத நம்மள நல்லாவே வாழ வைக்கும்
அதே அப்படியே தண்டு எடுத்துட்டு போயிருவேன் நானு பூ வாழ பூவும் எடுத்துட்டு போவேன்
ஆஹ்
ம் அது வடக்கு போடும்பது காலையில அதுல அத வடைக்கு போட்டாங்க போட்டுதான் இது பண்ணாங்க உம்
அப்படிங்களா செரி செரி செரி உம்
உம்
அப்புறம் நீங்கள் தான் சொல்ணும் என்னா ஸ்பெஷல் இன்னைக்கு
உஹம் ச சனிக்கிழமை தா வட செஞ்சோம் வெஜிடேபல் ரைஸ் வந்து இப்ப தோசை செஞ்சாங்க குருமா பண்ணிட்டு தோசை சாப்பிட்டு உக்காந்துனுயிருக்குறே இவரு வந்துட்டு ஆனா கிளம்பிடலாம் அப்டின்னு
சரி சரி சரி பரவால
முன்பே ப்பா வேற போனாலே தனியா தான் உக்காந்துயிருக்கனும் அ அது பொண்ணு இருந்தா கிளம்பி போயிட்டு இருப்பேன் சரி வந்து பின்னாடி போலாம் அப்டின்ட்டு உக்காந்துருக்கே
சேரி சேரி இப்போ உங்க தங்கச்சி இறந்துட்டாங்கள கலைவணி அவுங்க பையன் அம்மா அப்பா கிட்ட இருக்காங்க
இல்ல அவுங்க பாப்பாவும் அப்பாகிட்ட அவுங்க பாட்டிக்கிட்டஇருக்காங்க
கூட்டிட் பொயிட்டாங்ளா?
ப கொழந்தைலொ கூட்டிட் போயிட்டாங்க கொழந்தலெயா அங்க போ அங்கயே விட்டு ட்டு வந்து தொட்டு தா
பிரச்சன வந்துச்சு அ அ சேர் சேர் நீங்க ஒரு தப்பு பண்டாங்க அவுங்க கொழந்தைய மட்டு கூ கூட்டிட்டு இவரு வச்சு இவுங்க வச்சுருந்தாங்கன் வச்சுங் கண்டிப்பா அவர் வந்து கூட்டிட் போயிட்டிப்பாரு
ஆ அப்டியு கூட்டிட்டு வந்தோ இல்ல கூட்டிட்டு வந்தோ கூ ட்னு வந்துட் அவ தூக்கி ட்டு வந் துர்ந்தா அப்போ வாழ்ற மாரி திருப்பி ஆக்டிங் குடு த்து கூட்டுன் போயிட்டா கூட்னு போயிட்டு அதுக்கப்புறமா பிரச்சன எல்லா பண்ணி அம்மா கிட்ட சொல்லி வச்சுட்டுக்குறாம் போலரு க்கு அவுங்க அந்த கொழந்தைய வாங்கினு வச்சுனு இந்துகுறாங்க இவ அங்க இருக்க முடியாம கொழந்தைய இவ வுட்டுட்டு வன்ட்டா
ஓ ஹோ ஹொ ஹோ சேர் சேர் செரி
குடுக்கவேல்ல
ம்‌ ம்
ம் கேஸும் போட்டு ச்சு கேஸ் போட்டு ஒன்னு ப்ரோஜனொல்ல வாயிதா வாயிதன்னா ரெண்டு வாயிது ஒ ஒரு வாயி தாக்கு போகதொன்னே கேஸ் தள்ளுபடி ஆயிருமா
அ ஒ ஆமா ஆப்போசிட் பார்ட்டி ரெண்டு முற பாப்பாங்க மூணாவது முற வாயிதால வந்து அவுங்க அ ட்டன் பண்லேன்னா எதிர் தரப்பினர் எதுமே அட்டன் பண்லென்னா அ தள்ளுபடி பண்ணிடுவாங்க மதிக்கணு அதாவ்து என் எதுக்காக தள்ளுபடி ப பண்ணுவாங்கன்னா நீதிமன்ற த்தை மதிக்காத காரணத்தினால் இதா அவுங்களோட தள்ளுபடிக் காரணொ அவுங்க கேஸ் நடத்துனாங்கன்னா அதுக்கான ஆப்போசிட் பார்ட்டி நிங் போய் பதில் சொல்லிரு க்கணு இந்த மாரி வாழ விருப்ப இல்ல இல்ல இந்த மாரி கொடும் ப பண்ணி இப்ப பெண்களுக்கெல்லா எவ்ளோ இருக்கே இல்ல அதெல்லா இல்ல நீங்க போய் கேஸ் அவ கல்யாணம் பண்ணிருக்கணுன்னு நீங்க போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷ ன் மகளிர்ல நீங் குடுத்துருக்கணு அவ பயந்துருப்பா
அது வ இவுங்க குடுத்தது அவு கல கல்யாண் பண்ண விஷ்யமே எங்ளுக் தெரியில மூண் நாலு மாச கழிச்சுதா தெரிஞ்சது கல்யாணம் பண் ணது அங்கக்கிறவுங்க அக்க பக்க யாருமே சொல்லவே இல்ல அப்றம் போய் கேஸ் குடுத்தோ குடுத்ததுக்கு அந்த போலீஸ்காரம்மா கல்யாணம் பண்ண ஃபோட்டோ வேணு ஆ எங்கம்மா பண்ணாங்க அதெல்லா டீட்டெயில் வேணுன் கேட்டாங்க ஏ அப்பாவால அதெல்லா கலெக்ட் பண்ண மு டில போக ஃபோட்டோ எட்டுன் வந்து காட்னாலே அதே தாவ்து ஒரு காரண சொல்லுவான்ங்க போலீஸ்காரங்க அவ எரு பா கொஞ்சோ வசதியா இருக்கற்னால போலீஸ் கேட்ட ஆ கவன்சிட்ருக்கா
அ அ அ
இவளு இப்போ நீங்ளாக்கட்டு நானாகட்டு நமக்கு செட் ஆவுல என்னா நம்ப சா ஃபைட் பண்ணிருப்போல்ல
மா கண்டிப்பா
ம் அவ பண்ணல அவ அவ அவ மேல அவளு க்கு அவ்ளோ லவ்வு
லவ்வு ஆம்மா அது தெரியிது நல்லாவே தெரிது ஏங்க உயிரே வேணா அவரு அவுங்கள்காக ஒரு உயிரே வுட்றாங்கன்னா இவுங்க எந்தளவுக்கு அவுங்கள மதி ச்சிருக்கணு ததா சொல்றே ரொம்ப கண்முடித் தனமா இருந்திருக்காங்க அது நல்லா கிளியரா தெரியுது
ஸ்டேஷனுக்கே போயிட்டு நாங்க கேஸ் குடுறதுக்கு கூட்டின்னு போம்போது அவன பாத்தா யார சிரிப்ப வருமா அவளுக் உ அவ சிரிக்கிறாங்க இவருக்கு கோவோ வந்துரு எங்க வீட்ல உ நா உன்ன கூட்டினு போய்ட்டு கேஸ் குடுக்கலனு கூட்னு போனா நீ அவன பாத்தி சிரி
அப்பா சிரிக்கிறே ஆமா
ட்டு இவர்
அப்போ அப்டி இல்லனா நா கஷ்டமோ நஷ் சும்மா ஒங்கிட்ட அஜ்ஜஸ் பண்ணி வாழ்ந்துக்கிறேனு போய்ட்டுருக்
ஆ அதுவு அவளுக்கு செட் ஆவல
அதுவு இருக்க முடில இதுவு இருக்க முடியலனா அவங்க மென்டாலிட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸெலா இந்துக்கிறாங்க அவங்க பாதிப்பிலதா இந்திருக்காங்க பாதிப்பு இருக்கிறவங்கதா ஆ சிரிப்பு வரு அவங்கள பாத்தா கோவோ வராது இப்ப நார்மல் பர்சனுக்குதா கோவோ வரு புரியுதுங்களா இப்ப எது எந்த எந்த எடத்துல கோவ படனுங்கிரது ஒரு மென்டாலிட்டிக்கு ஸ்ட்ராங்கா இருக்கறவங்களுக்கு வந்துரோ எந்த எடத்துல சிரிக்கணுன்றத கரெக்ட் டா வந்துரு எந்த எட்த்துல அழுகணோ வந்துரோ இப்ப காரணமே இல்லாத அவங்கள பாத் பாத்தோனேயனா அவங்க மென்டாலிட்டி அவங்க மேல ரொம்ப வீக்காயிருந்துக்காங்கனு அர்த்தோ ரொம்ப வீக்காந்திருக்காங்க அவங்க மேல உ அது நாலதா அப்டி இருந்திருக்காங்க இன்னு எனக்கு ஃபோட்டு பாத்த ஒன்னே ஷாக் காயிடுச்சு நெஜமா எனக்கு தெரியு மா அவுங்கள
ஆ
பாத்திருக்கே அவங்க அந்த மச்சத்த வச்சே நா கண்டுபிடிச்ட்டே இருக்கு அவங்களுக்கு அந்த மாரிதா ஸ்கூல்ல நல்லா படிப்பாங்கனு நெனைக்கிறே கலைவாணி பேர் நல்லா இருக்கு ஸ்கூல்ல நல்லா படிப்பாங்க ஆமா நா கேள்விபட்ருக்கே உ எனக்கு சீனியர்தா நானு ஆமா ஃபிப்தோ என்னமோ படி நெனைக்கிரே அவங்க சவன்த் எய்த் ஐ திங்க் சோ எனக்கு ஒரு நாலுவருஷோ பெரியவங்களா இருப்பாங்கனு நெனைக்கிறே
உ அ அவங்க எயிட்டி எயிட்
ட்டி எயிட்டா
ம்
அப்ப ஏ செட்டு தாம்பா நானு எய்ட்டி எய்ட்டுதா எய்டி எய்ட்னா ஏ செட்டுதாக்கா ஆ
இங்க எடையமெட்டுல பத்மநாதன்னு ஒரு கட இருக்கும்மல இந்த ஃபேன்ஸி க ஃபேன்ஸி ஐட்டொல்லா விக்கிற கட அ ஒங் அ ஒ அந்த பையங்குட அந்த ஸ்கூல்ல தா படு ச்சான் சொன்னாங்க அவ பேரலா தெர்ல அவ கூட படி பேர் தெர்ல எனக்கு
அப்ப எயிட்டி எயிட்னா ஏ செட்டு தா எயிட்டி செவன் எயிட்டி எயிட்லா எல்லா ஏ செட்ல தா இருப்பாங்க நா பாத்துருக்க ஆன இந்த ஃபேஸ் நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ரயில்வே ஸ்கூல்ல பாத்துருக்கே நா தமிழ் மீடியத்துல பாத்துருக்கே ஏ செட்டுதா இருக்குன் நனை க்கிறெ மேம்பி வேற செக்ஷன்ல இரு
ஆ வேற எதல்லா செக்ஷன் இருக்கு நீங்க அந்த அம் ம் நீங்க அ ந்த உங்கள்து குரூப் இருக்குல்ல காலேஜு ஸ்கூல் குரூப்பு அதுல கேட்டீங்கனா தெரியு யாரு யாராவ்தொ
அ ரயில்வே ஸ்கூல்ல ப கொஞ்ச பேரு தாம்ப்பா சென்ட் ஜோசப்கு வந்தாங்க
ம் இவளு சென்ட் ஜோசப்ல தா படுச்சா ரயில்வே ஸ்கூல் முடுச்சுட்டு அ ஹா ரயில்வே ஸ்கூல் முடுச்சுட்டு சென்ட் ஜோசப் ப
அப்ப பா ஆமா அப்ப கேட்டா தெருஞ்சுரு நனக்கிறே கலைவாணி ம் இல்ல பேரு கேள்வி பட்டுக்கிற பேசு பாத்த மாரிதாங்குது ஜோசப்ல பாத்த மாரிதா இருக்கு மேபி எங்க செட் என்ன குரூப் எடுத்தாங்க சொல்லுங்க
அ ஓ இது
பயொலஜாரியா பயொவா என்னங்க இ வ்ளோ நல்லா படுச்சிருக்குறாங்க பயோ குரூப்பு மேக்ஸ் குரூப்லா எடுத்துருக்காங்க என்னதா போங்க அது எனக்கே இவ்ளோ யோசிக்கிற நானெ ஆ படுச்சது
அ திருச்செங்கோட்லதா ஹாஸ்டல்ல தா சேத்தி படிச்சோ
ஆ ஆ ஆ
பி எஸ் சி மைக்ரோபயாலஜி படிச்சா
அடேங்கப்பா செம டேலண்டுங்க அதலாமை க்ரோ பயாலஜிலா ரொம்ப கஷ்டோ படிக்கிறது
அத முடிச்சிட்டு வி ஐ டில தா நாங்க ஜாயின் பண்ண வச்சோ எம் எஸ் சி அங்க வந் து அங்கருந்து கொஞ்சோ வ் டேட்டு வெட்டை அது வந்து ஃபுல்லா நார்த் து இந்தியன்ஸ் இருந்தது அவளுக்கு வந்து ஆ செட் ஆகாம ஒரு ஆறு மாசத்துக்கு மேல காலேஜ் போமாம் நின்ட்டா செரி அதுக்கப்புறம் கொய் நாள் கழி ச்சி கல்யாணோ பண்லானு கல்யாணோ பண்ணோ அதுலருந்து கல்யாண ஆயி கூட நல்லாதா அந்த ஒரு வருஷோ அந்த கொழந்த பொறந்தது அதுக்கப்றோ ஃபுல்லா சேஞ்ச் ஆய்ர்ச்சு அவளுக்கு அப்பருந்தே ஏதோ மைண்ட்டு டிஸ் டப் ஆயி அது வந்து சொல்றாங்க சிசேரியன் பண்ணா ஒரு சிலருக்கு இப்டி ஆவுதுன்னு
ஆமாப்பா ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு எரிச்சலா இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃகுள்ள அந்த அந்யோன்யம் இருக்காது சண்ட வந்து இருக்கு எனக்கு கூட இது இருஞ்சிச்சு எனக்கு இருந்துச்சு இது ச் ஒரு மாரி எரிச்சலா இரு இப்ப ஒடம்பு ரீதியா நம்ம பாதிக்கப்படுறோ இல்லைங்களா மென்டலியு பாதிக்கப்படும் போது துஅ நம்ம ஒண்ணு சொல்லுவோ அவங்க ஒண்ணு சொல்லம் மொது குழந்தையை நம்ம பாத்துக்கும் போது அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் லேடிஸ்க்கு குழந்தைய கையல வச்சுட்ருக்கும்போது ஒரு பாத்ரூம் போ முடியாது ஒரு யூரின் போ முடியாது குழந்தைய எங்க போடறது தெரியாது ஓ சம் டைம்ஸ் குழந்தைய தூக்கி விசிர் அடிச். ச்ருவே நானு அவ்ளோ டென்ஷன்ல பெட்டு் மேல அப்டி போட்ருவேன் டக்குன்னு அழுந்துட்டே இருப்பா என்னையப் புடிச்சிட்டு இருப்பான்ட்டு என் பையே இல்ல அந்த மஸ் ஸ்ட்ரெஸ் வரும் ஆனா ஐய்யோ குழந்தைய அப்டி பண்ட்டோமேன் அழுந்துன்னுப்ப உக்காந் திட்டிட்டுன்னுமே அடிச்சிட்டு அடிச் ட்டு மேண்ட்டு இதல்லா பண்றது எல்லா ஒரு ஃபீ இது ந்தாப்பா அந்த டைம்ல வந்து என்ன பண்றன் தெரியாத த ஒரு மென்டலி நம்ப அது மாரி பண்ணிறோம் ம் ம் ம் என்ன பண்றது போங்க எல்லா ல் லேடிஸ்ஸ கொஞ்சனாச் தைய்ரிமா ஆயிர்து எவ்ளோ வாழ்க் எவ்ளோ கஷ்ட வந்தாலும் நம்ப வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கணுங்க அது இல்லன்னா ரொம்ப கஷ்டம் ஆம்மா அது இருக்கணும் ஃபஸ்ட்டு அது இல்லன்னா என்ன பண்றது சொல்லுங் பாக்கலா ம் செரிப் ப்ப நம்ப அடுத்த கால்ல த தொடர்ந்து வேற எதனா பத்தி பேசலா
ஆ சரிங் நன்றிங் ஆ சர் எங்க தங்க வே நம்பர் அனுப்புறேன்ன அதெல்லா பேசலாம்